ஹலோ ஆ சொல்ருதீங்கன் அதா கண்டினியூ பண்ணுங்க
ஆ அது என்ன ஆச்சுன்னா அது வந்துட்டு கிலோக்கு வந்து எடுத்துட்டு வருவாங்க ஒரு ஒரு ரேட்டுக்கு
செரி
ஆ அத எடுத்துட்டு வந்துட்டு ஒருபோ ஒரு ஒரு வெலைக்கு எடுப்பாங்க எங்கப்பா பன்னண்ட்ரூவாய்க்கு தா எடுப்பாரு செரிங்களா இப்ப வந்துட்டு அதுலயூ இப்டி ஆ அது வந்து எடுப்பாங்க ஒரு சில ஆளுங்க வந்து வெலவாசி எடுக்கற்னால இப்ப வந்துட்டு அவ்ளக்கா யார் எடுக்றதில்ல எங்கப் பா வந்து ரெகுலராக ஒரு சில கடைக்கு போவாங்க பழக்கத்துக்காக ஒரு சில கட இருக்கூ அந்த கடையில மட்டுந்தா எங்கப்பா எடுப்பாரு வேற எந்த புதுசா எந்தெடத்துக்குமே அவர் போய் எடுக்க மாட்டாரு எவ்ளோ வருஷமா எடுக்கறாருனா எப்டி சொல்றது எங்கப்பாவோட ஒரு ஒருத்தவுங் ஒர் ஒரு லை ஒரு ஒரு ரூட்ல போவாங்க எங்கப்பாவோட ரூட்டுன் பாத்தீங்கன்னா ஸ் சரவணம்பட்டி தெரியுமா உங்களுக்கு
ஆமா ஐய்ய ஊரு பேர்லா சொல்லாதீங்க என்னங்க பைய நீங்க
இல்லல்ல தெரியாம சொல்லிட்டே ஏனா அந்த எடோ அந்த வழியா ஆ சாரீங்க அ அந்த லைன்ல எப்பயுமே அங்க மட்டுந்தா போவாரு அவர் போனா நம்மளே கண்டுபடிச்சுர்லா வீட்ல ஆள் இல்ல அப்டின்னா போயிருக்காருன்னா நம்ம வண்டி எடுத்துட்டு போனாலே அவர் அந்தெடத்தில நிப்பாரு அந்தளவுக்கு பழக்கோ ஆ அங்கதா இருப்பாரு ஏனா அங்க ஆ மெயினா அங்கதா இருப்பாரு க சா கரெக்டா போயிட்டு மதியானோ வந்துருவாரு சாப்புட்றக் நேரத்துக்கு கால்லே ஒம்போத் மணிக் போவாரு
செரி இப்ப உங்கப்பா வந்து அந்த ரூட்ல மட்டுந்தா இருப் போய் வே வியபாரோ பண்ணுவாரா பிஸ்னஸு ஏ வேறெடத்துக்குல்லா போ மாட்றாரு
வேறெடத்துக்கு போ மாட்டங்கன்னா வேறெடத்துக் வேறடத்துலல்லா ஃபஸ்ட் எத்துட்டுந்தாரு நா சின்ன வயசுல இருக்கும்போத்லா நறைய எடுத்துட்ருந்தாரு எல்லா ஏரியாக்கு போயி எல்லாரு வந்து இப்ப வெல அதிகமா வயஸ் சானலா எல்லா இல்ல எல்லாரு வந்துட்டு இப்ப வந்துட்டு அவரு வியாபாரோ வந்து கெடுத்து வுட்டுட்டாங்க
ஓ ஆளுக வன்டாங்க
ஆ நெறைய காம்படிஷன் ஆளுக வந்து என்ன பண்ட்டாங்கன்னா எங்கப்பா பன்னண்ட்ரூவா பத்து ஸ்டாடிங்லேந்துதா எடுக்குறாரு ஆனா என்ன கணக்குன்னா புதுசா போற வந்து அதிக வெல குடுக்கும்போது யாரு குடுப்பா அவுங்களுக்கு லாபோனு பாத்தா அதனால தான எடுப்பாங்கல்லா புரிஞ்சுதா நீங்க வந்து பணண்ட்ரூவாகு எடுக் கிறிங்க அவுங்க எனக்கு பதனால்ரூவா குடுக்குறாங்க கிலோக்கு ரெண்டு ரூவா நீங்க அடிக்கிறீங்களா அப்ப என்ட்ட அப்பிடின்னு வந்துட்டு அந்த மாரி ஒரு இதா துது அதனால வந்து நெறைய இது அப்படி ஆயி போச்சு அதனால அவங்கள்ட போய் சண்டையு போட முடியாது எனா சொந்தக்காரனா போயிட்டாங்க
அது உடுங்க சண்டல்லா போட முடியாது இப்போ அந்த எடுத்த டயர என்ன பண்ணுவீங்க வாங்கினங்க டயர
அத எடுத்துட்டு வந்துட்டு அதுல வந்துட்டு அப் பா கொஞ்சோ வந்துட்டு இங்க வந்து சாய்ந்த்ரோ வந்துட்டு கொஞ்சோ வியாபாரி வருவாங்க எப்டினா இதுல வந்து நல்ல டையரூ இருக்கூ அது செகணண்ட் டயருன் வாங்க அத வந்து
ஆமா
அந்த டயர்லா தனியா பிரிச்சி அத வந்து வித்துருவாரு வேறவ்ங்கள்ட ஒன்னுமே ஆமா அது வந்து செக்கிங் பண்ணுவாங்க அதனா செக்கிங்ல வந்து ஒரு சிலதுருக் க்கு ட்ரையான ட்ரையுனா வந்து கட் டயர்ல வந்து அதுல இருக்க ஒரு லிக்விடு போயிருக்கு வெடிப்பு வெடிப்பாயிரு டயரு
ஓ பாத்தாலே தெரியுமா
வந்து செக் பண் நம்மளுக்கு தெரியாது அது பழக்கத்துலே இருக்கவ்ங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கவ்ங்க மட்டுந்தா தெரியு அப்பற வந்துட்டு டயர வந்து சுத்தி பாக்கும்போ பல்ஜிங்வாங்க பல்ஜினா டயருக்குள்ள வந்து உள்ள வந்து அது ரப் ப்பருகுள்ள வந்து திடீர்னு ஒரு காத்து முட்ட மாரி இருக்கு
ஆ ஆ
இது அவ்ங்களுக்கு மட்டு தா கண்டுபுடிக்க தெரியு நம்மளுக்குலா கண்டுபுடிக்க தெரியாது அதுனாஃப் எங்க அப்பாக்கு அதுலா தெரியு அதலா பண்ணுவாரு அவரு அது பண்ணுவாரு அதுக்கப்பற வந்துட்டு உள்ள வந்து டியூப்லெஸுங்வாங்க அந்த ஓட்ட குத்திட்டு அந்த எடத்துல வந்து திரி குத்திருப்பாங்க ரப்பர் மாரி
ஆமா
ஆ அது வந்து கண்டுபுடிப்பாங்க அது வந்து எந்தந்த எடத்துல இருக்கு
அ எந்த டயர்ல இருக்குனா ரொம்ப பெரிய வேலையா இது கண்டுபுடிக்கிறது
கண்டுபுடிக்க பெரிய வேலன்ல்ல அது வந்து நேக்கு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணு சும்மா வந்து எடுத்தோனேலா வராது அது நம்ம பண்ணிட்டே இருந்து எனக்கே ஓரளவுக்கு தா தெரியு ரொம்பெல்லா தெரியாது ஆனா ஓரளவுக்கு நீட் ஒரு சவன்ட்டி பர்சென்டேஜ் எனக்கு தெரியு ஒரு தேட்டி பர்சென்டேஜ் இந்த அது எப்பிட்னா ஒரு ஒரு வண்டி டயர் சைஸ்னு ஒன்னு இருக்கு இப்ப வந்து ஆடி கார் சைஸ் இருக்கு ஒரு ஸ்கார்பியோ டய ருக்கொரு சைஸ் இருக்கு அந்த வந்து ஆ டி கார் டயர் சைஸ்சுங்கறது வந்துட்டு ஒரு சில வண்டி சைஸ் டயரு வந்து போகவே செய்யாது சகெணன்டு ஆனா டயர் சூப்பரா இருக்கு போகவே செய்யாதுனா அது எப்டி சொல்றது இப்ப ஆடிக்கார நாப்பது லெச்ச ரூவா காரு அவ யாரா செகணன்ட் டயர் வாங்குவானா
ஆ ஆமா புதுசா ஆமா
அ அதனால அது வந்து போகாது அது வந்து வேஸ்ட்டு தா அந்த மாரி கணக்கு இருக்கு அ அந்த மாரி டயர்லா வேஸ்ட்டு அதெல்லா வந்து வேஸ்ட் ஆக்கிருவாங்க அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்றே கேளுங்க அத வந்து எடுத்து அறுப்பாங்க ஃபஸ்ட்டு டயர வந்து அத ரெண்டா அறுப்பாங்க ஏனா அவளோ இருந்தா என் லாரில எட வெக்கவே வேஸ்ட்டு அதிகமா புடிக்கும்ல அத வந்து அறுத்து அ அத அறுத்தா வந்து சின்ன சின்ன பீஸா ஆய்ரு ரொம்ப சின்ன பீஸ்லா இருக்காது ஓரளவுக்கு அத ரெண்டா றுத்தா எப்டி இருக்கு சென்ட்ரலா அறுத்துருவாங்க ஆ சைட்ல எஜ்ஜா எடுத்துருவாங்க இத எடுத்துருவாங்க எஜ்ஜு அவ்ளதா அது அப்டியேத்த லோடு ஏத்தி அது வந்துட்டு நம்ம இங்க நம்ம கோய்ம் த்ருக்குள்ளதா ஒருத்தவ்ங்க நம்மள்க்கு தெரிஞ்சவ்ங்க எங்க மச்சானோட மாமா ஒருத்தரு மாமானா அவரு சொந்தக்காரர்லா இல்ல அவர் சின்ன வய தொழில்ல சின்ன வயசுலருந்து இருக்கனால அவரு பேரு மாமானு கூப்டுவாங்க குடும்பத்தாலுக எல்லாருமே
அ அவரு பேரு மாமாவா
அவரு பேரு மாமானு கூப்டுவாங்க நானே அப்டித்தா கூப்டுவே அவர
சேரி நானு அப்டியே கூப்புட்டா மாமானு
சேரி விடுங்க அவரு வந்துட்டு எ ன்ன வேல செய்றாருன்னா அந்த டயர்ல வந்துட்டு அத வந்து நெருப்புல வப்பாங்க அத ஒரு சட்டிக்குள்ள போட்டு நெருப்புல ஆக்கி அதுல வந்து மூணு விதமா பிரிப்பாங்க என்னன்னா அத உருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லிக்விடு மாரி வரு அது வந்து பெட்ரோல் ஆயிலுன்வாங்க அத வந்து இன்ஜின் ஆயிலுக்கு ஊத்தலா அத ஒரு லிக்விட்ல பிரிக் அதுல வந் து ஒரு ஆயில் எடுப்பாங்க
ஆ டட ஒரு டயர்லலா ஆயில் எடுப்பாங்ளா
டயர்ல இருந்து ஒரு ஆயில் எடுப்பாங்க அந்த ஆயிலு
அத வந்து அவுங்க வித்துருவாங்க
அத வித்துருவாங்க அதுக்கப்பறோ வந்துட்டு இன்னொரு அதுல இருந்து செகண்ட் ஃபார்ம் வந்து இன்னொரு ஆயில் அது என்ன ஆயில்ன்னா உங்களுக்கு எப்டி சொல்றது தார் ரோடு போடும் போதே ஜல்லி ஊத்துனதுக்கு அப்பறோ ஒரு லிக்விடு துவாங்க டின்ன ஓபன் பண்ணி அந்த லிக்வீடு அது ஒரு மாரி ஸ்மல் அடிக்கு தார் கெடையாது தார் லிக்வீடு அது அந்த லிக்வீட் ரெண்டாவது ஃபார்ம் மூணாவது ஃபார்ம் வந்து அதுல இருக்குற வேஸ்ட் வெந்து கடைசில ரப்பர் ஜெல்லி ஜெல்லியாயிரு அதா தார் ரோட்டுக்கு போடுற தாரு இத மூணா பிருச்சு மூணா வித்துருவாங்க
நீங்க அதுல பண்ணலாம்ல மிஷின் வச்சு
அது மிஷின் காசுதா ஆனா சும்மா கெடையாது அது அதெல்லா பல கோடி இன்வெஸ்ட் பண்ணணு சும்மா கெடையாது அதுக்கு அவ்ளோ கான்டாக்ட் வேணு ஒரு ஆயில் வந்து சும்மா வந்துட்டு பத்து டன்னு அப்புல்லா வாங்க மாட்டங்க வாங்குனா அம்பது டன்னு அறுவது அம்பது டன்னு அறுவது டன்னு எப்புடி ஏத்துவாங்க கண்டெய்னர் லாரி வேணு கண்டெய்னர் லாரி வந்து எப்புடி சொல்லுவாரு இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கனா உங்களுக்கு டேங்கர் லாரி ல்ல ட்ரையின் போகு தெரியுமா அந்த மாரி நாட்டுக்குன்னு அந்த மாரி நாட் ட்டுக்கு நாடு வந்து மாத்துவாங்க
ஏ இங்கிருந்தே கோயம் நம்ம ஊர்ல இருந்து எல்லா இருக்குதா அவ்ளோ பெரிய விஷியோ
ஆ நம்ம ஊர்ல இருந்து அவ்ளோ பெரிய விஷியமெல்லா போகு அங்க இருந்து எங்கப் போகுது அங்க இருந்து எப்டி போகும்னா கப்பல்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஊத்த மாட்டாங்க
ஆ
பெட்ரோலுக்கு பதுல்ல வந்து அந்த லிக்விட்ல செகண்ட் லிக்வீட் சொன்னே அது வந்துட்டு எப்டின்னா கறி மாறியேதா இருக்கூ ஆனா பெட்ரோல் அது அதா இருக்குற்துலயே வெல கம்மி அததா வந்து பெரிய பெரிய கப்பலுக்கு எல்லா யூஸ் பண்றாங்க அத வந்து இறக்குமதி அங்க ஏற்றுமதி பன் றாங்க அந்த கப்பலுக்காக ஏற்றுமதி பண்ணி அத டிரையின்ல போட்டு வுட்டு அந்த லிக்விட் மாரி இருக்கு தெரியுமா உருண்டையா டேங்க் இருக்குமா அ அது அதுல ஊத்தி வச்சு வெளி வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க அத அப்டியே எடுத்து கப்பலுக்கு யூஸ் பண்ணுவாங்க
ஏங்க உங்க மாமான்னு சொன்னீங்கள அவுரு அவுர்ட்டா ஏதாவுது பேசி பிசினஸ் பேசி இது பண்லாம்ல
இல்ல இல்ல இல்ல இல்ல அவங்கள்டலா பேச முடியாது அவங்களா பாத்தீங்ன்னா எப்டி சொல்றது அவர்ல்லா இப்ப வர்றதே இல்ல இப்ப வந்து அவங்க தொழில அவ பையே எடுத்துட்டா அவ பையே வந்துட்டா நம்ம வயசுதா கரட்டா அவன் பாட்டுக்கு வருவா ரெண்டு ஃபோனு நாலு ஃபோன் வச்சிருப்பா வாட்டுக்கு வந்து சும்மா வந்துட்டு செரி ஜாலியா பேசிட்டு அவேக் அவே வர்றதே இங்க வரதே எப்பிடி சொன்னா எப்பயாவு வந்து சரக்கு எப்பிடி ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மாரியவே வந்து பாத்துட்டு நம்ம பேச பலக்கம் வாங்கணுன்கா வந்துட்டு ஒரு தடவ அவுங்க அப்பா காட்டி குடுத்துட்டாரு அப்புறோ வந்து அவங் கூட ஒருத்த எம் அவங் கூட ஒருத்த ஒரு மேனேஜர் வருவா சும்மா வந்து பாத்துட்டு இங்க வந்து உக்கடம்ல வந்துட்டு ஒரு நல்ல ஹோட்டல்ல லார்ஜ் லீவ் மெரிடின் உள்ள ஹோட்டல்ல குடுத்து அவனுக்கு ஜாலியா சந்தோஷப்படுத்திட்டு அவெ வீட்டுக்கு போய்ருவா அவளதா அவனோட வேல
ஓ நீங்க அந்த மாரி கைல புடிக்க வேண்டியதான ஆள் அந்த மாரி ஆளுங்கல
இந்த மாரி ஆள்லா கைல புடிக்க முடியாதுங்க ஆ ஏ நீ இந்த வாயெல்லா பேஸ் சாதீங்க அதெல்லா நடக்காது
சேப்பா அவரா பெரியாரா அவரு கையா அவரு
ஆமா அவுங்க வந்துட்டு எப்டி சொல்றதுன்னா பி ஜே பி தெரியுமா
ஆமா
அவுங்க ஹெட்டு அவுங்கல்லா அவுங்க ஹெட்டு நமக்கு எந்த விதமான ஆ அவுங்க எப்டி சொல்றது உங்களுக்கு ரீசண்டா ஒரு நியூஸ் சொல்றே கேளுங்களே
நீங்க பாலிடிக்ஸ்லா பேசாதீங்க
அத சொல்லல நானு
ஆ
அத சொல்லல்ல அவுங்க கம்பெனில ரீசன்டா வந்துட்டு ஒரு அறுவது பேரு எருஞ்சுட்டாங்க தார்ல
இன்னோனுங்க அப்புடியா வர்ல வரலயே வ வரவுட்லயா
அந்த அளவுக்கு பண பலோ அவுங்கட்ட இருக்கு கம்பெனிய நாலு மாசோ பூட்டிருந்துச்சு ஆனா சரக்கு இங்க இருந்து நம்ம குடோன்ல இருந்து போயிட்டுதா இருந்துச்சு
நீங்களா அவுங்களோட இதுங்களா ஃப்ரான்ஜா
ப்ரான்ஜ்சு எல்லா இல்லங்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல எங்க மச்சானுக்கு மட்டுந்தா அவுங்க டீலிங்கே ஏன்னா எங்க அத்தா கூட அவ எங்க அத்தா கூட அவளுக்கு அவகிட்ட பேசவே மாட்டாங்க
ஓ
அ அந்த அளவுக்கு அவுங்கள்ட்ட பண பலோ இருக்கு சொல்லு சும்மா கெடையாது அ உண்மதா ஏ உண்மையா ஓட்டிங்ஸ் கால் தூசி
எ அப்ட்லா நம்ம டிமோட்டிவேட்லா ஆக கூடாதுங்க என்னங்க கால் தூசி
அவ் அ அப்படி சொல்ல வர்ல அவ அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருப்பா
அ
அ அவ பாத்தீங்கன்னா அவ அப்டிதா
நம்ம வேணா போட்டி போட்லா வா அவங்கிட்ட
என்னது போட்டியா போட்டி ஜட்டி வேனா போ ஜ ஜட்டி வேணா போட்லா
இல்லிங்க அவங்க அவனோட பையன் சொன்னீங்கள உங்க வயசு பையனு அவன கூப்டுங்க நம்மளோட குத்துச்சண்டை வீரர்ருக்கரு கூட ஒன்னான் ஒன் போட சொல்லுவோ
ஏங்க நீங்க அவ வர்ற அவ வர்றக்குள்ளயுமே முன்னாடி நாலு பேர் பாடி கார்ட் இருப்பானுங்க நம்ம குத்துச்ச சண்டக்கு வேற தொண்டைய புடிச்சி
இல்லயா பாடி கார்ட்லா இல்ல இப்டி சொல்ணு நிப் பர்சனல் நீ ஒரு ஆண் மகனாருந்தா என்னோட குத்துச்சண்டை வீரர சண்ட போட்டு ஜெயிச்சி காட்டு ஜெயிஸ்டீனா நா போட்டி போல்ல ஜெய்ஸ் தோத்துட்டீன்னா உங்க உன்னோட சொத்துல பாதி எங்களுக்கு வேணுன் சொல்லி கேப்போ அவன வந்து மானாவரிப்படுத்தி மானபங்கப்படுத்துனோன்னா நடக்குங்க
எ இதெல்லா பாசிபலா
ஏங்க நம்ம வீரர் இருக்காருல்லங்க நம்ம குத்துச்சண்டை வீரர் ரு அவரு மேல நம்பிக்க வைங்க பப்ஸு போட போயிடுவாரு ஏங்க அவரு பப்ஸ் எதுக்கு தெரும்மா போற்றாரு பப்சே பாத்தீங்கன்னா நிஞ்சா ப்ளேட்டு மார்ருக்குங்க அவர் வந்து சொல் லுவாரு நா வந்து எ கைல ஆயுதோ எதுல்ல அப்டின் சொல்லுவாரு அப்போ வந்து அவுங்க சொல்லுவாங்க எதிரி நீ வெறு பப்ச வெச்சி எங்கள எப்டி முடிப்ப அப்டின்னு அப்புறோ எடுத்து சரக்கு சரக்குன்னு வீசுவாரா பிளேடு மாரி வந்து ஸ்கீச்சிரு எல்லாத்தியு
அ தெரிஞ்சிது தெரிஞ்சிது தெரிஞ்சிது ஆமா ஏதோ வேல இருக்குன் சொன்னீங்க
என்ன வேல
நேரம்மாச்சி பாருங்க
ஆமாங்க வேல சொல்லனுன் ஞாப்படுத்தினீங்க செரி வெக்கற அப்புறோ கூப்புற்ற ம்